ஹலோ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க தம்பி ஆ கேக்குது உங்குளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே எப்டி போது அ ஆஃபிஸ்லா எப்டி போது
ம் ஓகேதா ஓகேதாங்கா பரவால்ல அப்டியே போய்ட்ருக்கு ம் ரொம்ப சூப் பரு சொல்ல முடியு ரொம்ப சூப்பர்ன் சொல்ல முடியாது பேடுன் சொல்ல முடியாது ஒருமாரி மீடியமா போய்ட்ருக்கு உங்குளுக்கு எப்டி போது லைஃப்லா
லைஃபா போது போய்ட்டே இருக்குங்க ஆ எது இன்னிக் என்ன இன்னிக்கு லீவுங்ளா
ஆ இன்னிக்கு சாட்டர்டேல செகண்ட் சாட்டர்டேனா லீவு
ஆ செரி செரிங்க எங்கன்னா வெளிய போனீங்ளா
ஆஹ வெளியூர்னா இப்போ ஒரு ஒரு டென் டேஸ் ஒரு மாசோ இருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேணா ஒரு அ பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய்ட்டு வந்தோ ஆ ஒரு ப்ரெண்ட்ஸ்கூட சேந்து அப்டி போய்ட்டு வந்தோ ஆ அதுக்கப்புறோ இந்த மாசோ எது பிளான் பண்ணல
ம்
மேபி நெக்ஸ்ட் மந்த்துக்கிது போலான்ட்ருக்கோ நீங்க எதாச்சு இந்த சம்மர்க்கு அ எதா ட்ரிப்புக்கு எது ப்ளான் பண்ணிருக்கீங்ளா
ஆஹ இல்ல இல்ல இல்லப்பா இல்லப்பா அ நாங்க வந்து இப்பதா ஊர்ல இருந்து வந்துருக்கோங்க ஊர்ல இருந்து அஹ அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோங்க அதனால இப்போ ஆ நறைய நறைய இஸ்யூஸ் போய்ட்ருக்கு அதனால எதுமே பிளான் பண்ல நீங்களா வெளிய சாப்ட போவே மாட்டீங்களா
ஆம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ ஏதாச்சும் அ கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு அப்டின்னா லஞ்சு கொண்டு வந்திருந்தாலு ஆம் அப்டின்னாலு ஃரெண்ட்ஸ் கூட அப்டியே வெளில போய் சாப்பட போலா அப்டின்ட்டு கெளம்பிறது ஆ ஆபீஸ் பக்கத்துல
ஆஹா எதுனா புடிச்ச சாப்பாடு இருக்குங்களா என்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாலோ இல்ல ரொம்ப கஷ் ஆ கஷ்டமா இருந்தாலு அந்த சாப்பாடு சாப்ட்டா ஆ ரொம்ப ஆ நார்மல் ஆயிடுவே அது மாரி எதுனா இருக்குங்களா
ஆ எனக்கு பிரியாணி புடிக்கு பிரியாணி சாப்ட்டா ஓகே அத எல்லாம் வந்து நா இந்த சிக் சிக்கன் தந்தூரி கிரில்லு அந்த மாரி சாப்ட்டாலு எனக்கு கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனாலு அது நார்மலாயிருவே ஆ அந்த மாரி ஒரு பீல் சாப்ட்டா ஒரு ஹாப்பியா அது மாரி ஆயிரு வச்சுக்கோங்களே உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது புட் இருக்குதா
ஆ இதுவே நறையா இருக்கு அ சாப்பாடுனால கொஞ்ச புடிக் ஓ நா வந்து எப்டின்னா கொஞ்ச கோவப்பட்டன்னா வந்து சாப்பாடு சாப்பணு அப்படின்ட்டு இது பண்ணுவே எங்க எங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன நெனைப்பார்னா நா கொஞ்ச திட்டு கொஞ்ச திட்டு ஆரம்பிச்சுட்டன்னா எனக்கு புரியுது உனக்கு பசிக்குதுன் தெரியுது நா சாப்பாடு ஆட்ரு பண்ற அப்படின்னுவாரு புடிச்ச சாப்பாடுன் வந்து எனக் பிரியாணி தா அது தவிர்த்து வந்து நாங்க அடிக்கடிக்க வந்து வெளியே போவோ எப்படின்னா ஆ சின்ன சின்ன கடைகள் போவோ முக்கியமா இந்த பானிபுரி பானிபுரி கடைங்களுக்கு அப்பறோ வந்து காலன் போடுவாங்க ஆ அது நல்லாருக்கு ஆ அது நல்லா கொஞ்ச காமான மாரி இருக்கும்ங்க எதுனா ரொம்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருந்தோன்னா இதெல்லா சாப் டா ஓ ஓகே நல்லாருக்கு அவள தா அது கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த ன நம்ம என்ன ரொம்ப திங்க் ப நெனைச்சு பாக்குறோ ஆ யோசிச்சிட்டே இருக்குமோ அத தாண்டி நம்மள யோசிக்க வைக்கு
கண்டிப்பா ம் அதா சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு அந்த ஒரு சிலர் வந்து இந்த சோகமா இருக் கயாடு டிப்ரஷனா இருக்காங்க அப்டின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் அந்த மாரி போயிருவாங்க ட்ரிங்க்ஸ்ல்லா எந்தவுக் லவங்க சாப்பாட்டுதா பெரிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபே நமக்கு அது மாரி ஏதோ நல்ல புடிச்ச சாப்பாடு போய் சாப்பிட்டு வந்துட்டாவே ஒரு மாரி மைண்டு
காமாயிருல்ல ஆமா சில பேருக்கு என்னன்னா ஆ இது மாரி எங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா எங்கன்னா வெளியே போவாங்க அ நாங்களுமே வந்து என்ன பண்ணுவோன்னா அஹா வெளிய போவோ வெளிய அஹ ஒரு பால் வாங்க கூட ஃபேமிலியா போகுனா பாத்துகோங்களே அது மாதிரி நாங்க நா கொஞ்சோ இப்போ கொஞ்சோ ஒரு சின்ன பொருள் தா இருக்கு இப்ப என்ன அந்த படத்துல எல்லா சொல்வாங்களே இப்ப என்ன உங்கள கூட்டிட்டு போனு அவ்ளவுதான வாங் போலா அப்டின்னு சொல்லிட்டு சும்மா போவோ நாங்க அது அது மாரியே நாங்க உங்க ஆ நம்ம நண்பர்களோட அது மாரி பழகிட்டோ இல்லையா அதோ அதே மாரி இப்பயூ இருக்கணும்னு இருக்கு இப்ப பசங்களா ஆயிடுச்சு எனக்கு இருந்தாலுமே வந்து எங்க பசங்களும் அத வந்து அப்றே தா கடப்பிடிப்பாங்க அது நல்லா இருக்கூ எதுனா வேற எதுனா எங்க எங்க பாப்பா வந்து ஒரு செஸ் பிளேயரு அவளுக்குமே இப்போ வந்து என்னன்னா அவ இப்பதா குட்டி பாப்பா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போரா ஆனா வந்து அவளுக் குமே என்னனா அவ இப்பதா சாப்புட ட்ரை பன்றா அவளுக்குமே நாங்க பழகி விட்டுட்டோ இந்த பழக்கத்த எங் அ அவுங்களுக்கே தெரியு அம்மா இப்ப டல்லா இருக்காங்க அப்டின்னா இன்னக்கி வெளிய சாப்புட போறோ அப்டின்னு சொல்லிட்டு ஆனா நெறைய சொல்லுவாங்க வீட் ல அது மாரிலா சாப்டக் கூடாது வெளியலா போயிட்டு அப்டின் சொல்லிட்டு பட் நாங்க கொஞ்சோ கேட்க மாட்டோ வெளிய புதுசா நல்லா சாப்டுவோ
ஓகே ஓகே அதா சாப்டலா பட் எப்பாவது சா போனா பிரச்சன இல்லை அதுவு ரொம்ப அதிகமா சாப்ட்டோம் அப்டினாலு ஒடம்புக்கு கொஞ்சோ கெடுதல் தான
ஆ இப்ப கொஞ்சோ தம்பி வந்துட்ட பிறகு வந்து வெளிய கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணு ஃபர்ஸ்ட் கொஞ்சோ நெறையவே சாப்டுவோ இப்ப தம்பி வந்து குட்டி பாப்பான்றதுனால தம்பி ஒரு ரெண்டு வயசு தா ஆகுதுங்க அ அவனால எல்லா சாப்பாடு சாப் ட முடியாது இல்லைங்களா சரி நம்ம வந்து ஒரு கெட்ட உதாரணமா இரு க்க கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கூட போம்போது நாங்க இந்த ஆ நொறுக்கு தீனீலா கொஞ்சோ கம்மி பண்ணிப்போ இந்த பிரியாணியில சாப்டுவோம் ஆ சாப்பாடு சாப்டுற சாப்பாடு அது நல்லா சாப்புடுவோ ஆனா அது தவிர்த்து மத்த ம மத்த சாப்பாடு எல்லா வந்து குடுக்க மாட்டோ அவனுக்கு நாங்க குடுக்க மாட்டோ ஆ இப்ப பாப்பாக்குமே வந்து அந்த குளிர்பானங்கள் அதெல்லா வந்து என்னன்னு தெரியாது அவளுக்கு நாங்க இதுவரையூ குடுத்ததில்ல ஆ ஆ இனிமே ஆனா அவளுக்கு தெரியுது இப்போ இப்போ ஸ்கூல் போறதுனால தெரியுது ஓ இதெல்லா இருக்கு இதெல்லா இருக்குன்னு சொல்லிட் வீட்டுக்கு வந்து கேப்பா இதெல்லா நீ எனக்கு குடுத்ததே இல்லையே அப்டின் சொல்லி ட்டு அவுங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கனா ஆ ஒரு சாட் போட்ருவாங்க இன்னென்ன இன்னென்ன லன்ச் எடுத்துட்டு வரணு என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரணு அப்டின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சோ நல்லா ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு இந்த பச்சை பயிறு உருண்ட அது மாரில்லா சொல்லித்ருவாங்க ஆ சுண்டல் அது மாரி
ஓகே
அதுனால அது பிரச்சன ஆ அது பிரச்சன இருக்காது ஆனா இப்போ தம்பி வந்து எப்டின்னா அவ கொஞ்சோ ஆ எங்கள மாரியெல்லா கெடையாது ரொம்ப இதுதா சாப் புட்னு அதுதா சாப்புட்னு அப்டின்னு சின்ன வயசுலயே பண்ணுவா பழல்லா சாப்ட்டா கையில ஒட்டுமா அதனால பழல்லா சாப்புட மாட்டான் ஆ காயு வந்து அவனுக்கு ரொம்ப புடிச்சிந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு புடிச்சிருதுன்னா மட்டுந்தா சாப்புடுவா
ஓகே ஓகே
ம்
அவ ரொம்ப சூசியா இருக்காரு போல இதுதா சாப்புட்ணு இத சாப்புடக்கூடாதுன்னு
ஆமா ரொம்ப ஜூசியா இருப்பா இப்போ ஆ மத் த அசைவ உணவுக்கல்லா நாங்க சாப்புடுவோ ஆ ரொம்ப கொஞ்சோ ஸ்மெல் வர்றதுனா சாப்ட மாட்டோ ஆனா அ வ வந்து எப்டின்னா அதையுமே வந்து பாப்பா இது சாப்புட்லாமா வேண்டாமா சாப்புட்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆ நாங்க வந்து எப்டின்னா ஓ அது சாப் ட்டா கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆயிடுவோ அப்டின்ற மாரி இருக்கு எங்களுக்கு அது மாரி
ஆ புரிது புரிது புரிது
ட்டிங்களா ச பசங்க கூட
ஆ காலேஜ் படிக்கும்போது ஆ பானிப்பூரி கடைதா சொன்ன மாரி பானிப்பூரி கட ஒன்ருக்கு எல்லாரு போவோ ஆ பானிபூரி பானிபூரி காளான் அந்த மாரி ஃபேவரட்டு அதெல்லா சாப் புடுவோ அதுக்கப்புறம் இப்ப தட்டுவட செட்டு ஒரு கட இருக்கு அங்க
ஆ அது கூட நெறைய சொல்லிருக்காங்க நாங்க நாங்க இன்னு ட்ரை ஆ சரியான கரெக்டான கட ட்ரை பண்ணதுல்ல இது என்னன்னா நாங்க இப்போ ஒரு புது ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல எப்டின்னா நம்போ ஆ ஆ நம்ம ஏற்கனவே பானிபூரி ஒரு டேஸ்ட்ல சாப்ட்ருப்போ அந்த டேஸ்ட் அந்த ஊர்ல கெடைக்கலன்னா நம்ம வந்து அது ஆ இப் ஆ சாட்டிஸ்ஃபை ஆவாது இல்லீங்களா நம்மளால ஆ அது மாரிதா இருக்கு அப்டி ஆ நாங்க வந்து ஒரு மூணு கட நாலு கட ட்ரைப் பண்ணுவோ அங்க நல்லாவே இருக்காது ஆ நா நாங்களு வந்து ஆ டெய்லி வந்து கேப்போ எங்க கொல் கூட ஒர்க் ஆ கூட வேல செய்யறவங்ககிட்ட கேப்போ எங் நா வந்து கேப்பே ஏங்கூட வேல செய்றவங்கிட்ட எங்க வீட்டுக்காரர் வந்து அ வுங்க வேற செய்யறவங்கிட்ட கேப்பாரு ஒரே பிளேஸ்ன்றதுனால புதுப் புல ஆ புது எடன்றதுனால எங்களுக்கு தெரியாது எந்த கட எப்டி இருக்குனு சொல்லிட்டு சோ நாங்க வந்து கேப்போ எப்டி இருக்கு கட நீங்க நீங்க போயிருக்கீங்களா இது மாரில்லா சொல்லிட்டு ஆனா அந்த ஒ நாங்க போன ஊர்ல எல்லாமே வந்து எப்டின்னா ஒம்போது மணிக்கெல்லா குளோ ஆ மூடிடுவாங்க நம்ப வ ஆஃபிஸ்லேருந்து வர்றதே பாத்தீங்கனா ஒரு ஏழு மணிதா இருக்கு அந்த ரெண்டு மண் நேரத்துல எங்க போயி எப்டி வருதுனே எங்களுக்கு தெரியாது சில கடைகள்ல்லா பாத்தீங்கன்னா எட்டு மணிக் கேகூடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க கொஞ்ச கஷ்டமா இருக்கு ம் ம் பட்டு மத்த எடத்துலல்லா அப்டி கடையாது இல்லைங்களா ஆ பதினோரு மணி அது மாதிரிலா இருக்குங்க ம் செரி தம்பி நா கொஞ்சோ நேரோ பத்து பேசுற
ஓகே ஓகேங்க ஓகே‌ங்க ம் நாம வாட்டி பேசுவோ ஓகே ம் பாய் ம்